ஹலோ
ம் பாய்ஸ் ரெக்காட் கேட்டிருக்கு கேட்ருக்க நீ கால் பண்ணிட்ட
கேக்குதா
ம் கேக்குது கேக்குது ஒனக் கேக்குதா
ஓ
நா வாய்ஸ் ரெக்கார்ட் உன்னோடது கேட்டுட்டே இருக்கு அதுகுள்ள நீ கூப்டுட்ட
கரெக்டா கூப்ட்றுக்கனா எனக்கு இனி ஒரு மூணு பேஜு ஹோம் ஒர்க் இருக்கு
ஓ அது முடிச்டனா தூங்கிருவ
அவ்ளோதா இல்ல உனக்கு ஏதோ ஹோம் ஒர்க் புடிக்குன்னதா சொல்லி முடிச்சுட்டு தூங்கறே எனக்கு தூக்க வர்ல
எனக்கு ஹோம் ஒர்க்லா முடிக்க வேண்டாம எனக்கு முடிச்சாச்சு அவ்ளதா
அவ்ளோ தானா
அ நீ வேணா இப்போ இப்ப நீ ஃப்ரீயா இருக்கனா எனக் நீ ஒன்னோட ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு அதாவ்து அந்த இவங்க இருக்காங்கல்ல நோட்ஸ் பீஸ் போட்டவங்க
ஆமா
அவுங்களுக்கு வேணா ஹோம் ஒர்க் பண்ணி குடு
ஏனா எனக்கு சொன்னல்லா நாலு ஹோமர்க்கு தப்பா மாத்தி பேஜில எழுதிட்டேணு
ஆமாமா
அது டேலி பண்றக்கு ஏதோ பண்ணுதுடி என்னன் பாக்குற
அதேதா நீ அவங்களுக்கு வேணா ஹோம் ஒர்க் பண்ணி குடு
சேரி ஓகே நா பாக்குற
ம் நீ பார்த்து அவுங்களுக்கு வேணா எதுவு பண்ணி குடு
நீட் எப்ப ரிசல்ட்டு
தெரியிலடி நீ ஒன்றவே ஒன்ற வாரோ ஆகும் நெனைக்கிற
ஒன்ற வாரத்ல வந்துடுமா
தெரியிலா அஃபிஷ்யலா எதுமே அவுங்க சொல்லல
கெளம்ட்ட நீ என்ன ஹோம் ஒர்க் முடிச்சிட் தூங்கிருவியா
ஆமா எனக் இப்பவே தூக்க வருது
யமா ஆமா
ம் இன்னைக் நேரமா எதுவுமே எனைக்கல ஆனாலு எனக்கு இப்போ தூக்கம் வருது ஏன்னே தெரில
அச்சோ
ம் ஆ அப்புறோ இது உங்க அண்ணால என்ன பண்றாங்க தூங்கியாச்சா
எல்லா தூங்கியாச் நானு எங்க அக்காவும் தா‌‌ இருக்கோ
உங்க அண்ண எங்க தூங்குவாங்க
அந்த ரூம்ல
ம்
நாங்க இங்க ஆ அவங்க ரெண்டு பேரும் ஹால்ல
ஓ செரி செரி ஓகே ஓகே அப்போ மேல நீங்க வீடு கட்டி முடிஷ்ட்டீங்க அப்டின்னா ஓப்பனிங் ஃபங்க்ஷன் மாரி எதாவ் வெப்பீங்ளா
அதெல்லா எதுவும் இல்லடி இதுக்கே அ செலவு ரொம்ப ஜாஸ்தியா இழுத்துருச்சு
ஓ பட்ஜெட் மா தாண்டிருச்சா
ஆ சும்மா கூப்ட்டு சாப்ட வெக்குறது மாமா அவுங்க க்கு அப்பா ஃபேமிலில அவங்க அம்மாவ அந்த மாதிரி வேனா பண்ணுவாங்கன் நெனைக்கிற
ஓ
ஓப்பனிங் மார்லா பண்ல வேஸ்ட் பண்ணுவ
என்னது
புரியல
ஹலோ
ஆ சொல்லு
என்ன சொன்ன எனக் கேக்கல கரெக்டா
அதா அவங்கள மட்டு கூப்ட்டு பண்ற மார்ருக்கு
ஓ செரி செரி
வா உன்ன கூப்புடுவ பின்ன நம்ம டச்சு ஃப்ரெண்ட்லா இருக்காங்கல்ல
ஆமா
அவங்கள கூப்புடுவ வாங்க அவுங்க எல்லா
வந்துட்டு என்ன பண்ணுவ எனக்கு என்ன தருவ எனக்கு குனாஃபா வேணு
ம்
எனக்கு குனாஃபா மட்டில்டா மில்க் கேக்கு பிரவுனி வெரமிசோல்ல வேணும்
பண்ணிர்ல்லா பண்ணிர்ல்லா ஜராமிஷோனா என்னது டி
அது ஒரு ஜாப்பனீஸ் கேக் மாதிரிடி
ஓ ஓ
அதே மாரிதா இருக்கு
ம்
எனக்கு அந்த அளவுக்கு ஆனா அது புடிக்காது
புடிக்காதா
ம் ம் ஏன்னு தெரியல ஆனா நெறைய பேத்துக்கு அது புடிக்கு ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அது புடிக்காது லைட்டா எனக்கு லைட்டா ஒரு ஒரு சைட்ல கசக்கற மாரி இருக்கு
என்னது
அந்த தெராமிசு
அப்பிடியா நா அந்த அதென்ன லபா லபீபாவா லபாபா ஆ அந் டைல்ல போய் சாப்பிட்டுருக்கே நல்லா இருக்கு அது லைட்டு
ஆ
பின்ன வந்து ஒரு பாக்ஸ்ல எதோ சாக்லேட் சாக்லேட்டா போட் ட்டு நல்லா இருக்கு அது சாப்ட்ருக்கே அம்மாதா கிண்டர் ஜாயோடையே
ஓ கிண்ரு ஜாயோடது ஆ அஹ்
அது வேணா சாப்பிட்ருக்கே
ம் ம் நா அங்க போணுன் ரொம்ப நாளா நெனச்சிட்டே இருந்தடி ஏன்னா அது நடக்
நம்ம போவோ ஒரு நாள் ஜா
டி அது கொஞ்சோ ஓவர் ரேட்ரி
பரவாயில்ல நாங்க போட்டு போவோ
ம் இங்க வெளி போனு
பச்ச பூங்காவே புடிக்கு பேசாம அங்க போயிரலாமா
அங்க ஓவொர் ரேட்ரி
பரவாயில்ல போய் ஒன்னாவது சாப்பிட்டுட்டே சாப்பிட்டது ஒரு நிம்மதி இருக்கு இல்ல ஒரு மெமரிஸ்
ம்ம் அப்டின்ற சரி நம்ம பாக்கலா சரியா
கே போயிட்டு இருக்கற பதிலா அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்லா இருக்கு
ம் கரெக்ட்தா இது எனக்கு இப்ப ரீசன்னா என்ன தெரியுமா எனக்கு மைண்ட் செடே எனக்கு எங்கியுமே வெளிய போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லடி எனக் போனா எப்டி தெரியுமா இருக்கனு ஒரு பீச் சைடு போகனு சரியா கரெக்டா அந்த சன் செட்டோ சன் செட்டோ இல்ல சன் ரைஸோ பாத்திட்டு அப்டியே விய உக்காரணு
ம்
எந்த மாரிதா எனக்கு இப்ப ரீசன்டா ஆச வேற எங்கேயுமே எனக்கு வெளிய போணு சாப்பிடணு அந்த மாரி எனக்கு இப்ப தோல்றதே இல்ல யானே தெரில
எனக்கு வெளிய போணு மட்டுந்தா தோணு
டி என்ன ஆச்சி டெம்பள் வச்சி ஒரு குட்டி பைய ஒன்ன போட்டு அடிச்சால்ல அவ இப்பிடி இப்டி என்ன பண்றா
அவ இப்ப டென்த்து போ போறா
ஓ சேரி சேரி செம்மையா அடி வாங்கன
அது வந்து அடி வாங்கனது உண்மதா ஆனா எக்ஸ்ட்டா பிட்டெல்லா நா போட்டது உங்களுக் சிரிக்க வைக்க ஆதா வந்து கிளாசிக்கு பரவி ஹம்ண்ணா கிளாஸுக்கே சொல்லி இப்போ டுவெல்த்துல
ஆ டுவெல்த்துல ஃபுல்லா பரவி ஆ ஹா
அம்மா இருக்காங்கல்ல நம்ம கிளாஸ்ல ஒருத்தங்க
ஆமா ஆமா
அந்த அம்மா எல்லாத்திட்டயு சொல்ட்டாங்க
சூப்பர்
ஆல்மோஸ்ட் தெரியு நெறைய பேத்துக்கு
ஆ ஹா
சேரி நம்மள நம்மனால நாலு பேர் சிரிக்கிறாங்களேன் சொல்லி விட்டா
ஆ ஹா செரி செரி இது அம்மா என்ன பண்றாங்க
அவங்க என்ன கவுன்சிலிங் போட்டு வெய்ட் பண்றாங்க ஜாலியா
அ ஓ செரி செரி அவங்கள புரிஞ்சிக்கவே முடியலடி
நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க அப்டிங்கற மாரி
ஆ அப்பிடின்ற மாரி இருக்கு நம்ம முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாரி இருக்காங்க எனக்கு என்ன என்ன கணக்குல
ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணும் போது ஹோம் ஒர்க்ல
ஆ
நானு என் கசினு அந்த பொண்ணுந்தா அட்டன் பண்ணோ சரியா ஹோம் ஒர்க்க
ம்
செந்தமிழ்ல பேசிட்ருந்தோ
ஆ
பயத்துல
ஏய் இதுக்கல்லா போய் யாரு பயப்படுவாங்களா ஆனா நீ பயப்படுவ
அதா நா பயப்பட ஏ இதுல என்ன தெரியுமா ஒரு நல்லது இந்த மாரி பயப்படறதுல அது நல்லதா போனா எப்பிடி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியு கெட்டதா போனா என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியு ஃபஸ்ட்டே நம்ம கணிச்சு வச்சிருப்போ என்ன நடக்குன்னு
நல்ல ஒரு விஷ்யோ
நல்ல ஒரு விஷ்யமாமா அது
ஏ எனக்கு இப்ப ரீசன்டா என்ன தெரியுமாடி ஆச இந்த பெரிய பெரிய ரைடு இருக்குல்ல மேல இருந்து டக்குன் கீழ உழுகறது ஹை யா அத அதுக்கப்புற இப்ப ரீசன்டா ரொம்ப ஆச என்னனா ஸ்கை டைவிங் பண்ணணுன் ரொம்ப ஆச
நானு இது போணன்ல டூரு ஃபேமிலி டூரு
ஆமா
உனக்கொன்னு தெரியுமா ஜிப் லைன் போனே
டி ஜிப் லைன்லா மொக்கடி
யேய் எவ்ளோ ஹைட்டு தெரியுமா
எவ்ளோ ஹைட்டு
ஆ எவ்ளவோ மீட்டர்ஸு நா அந்த வீடியோ இருக்கு நா உனக்கு அனுப்ச்சு வுட்றே
ம் டக்குன்னு கீழ உழுந்துட்டா எப்டி இருக்கு சூப்பரா இருக்கு
ஐயோ அதா நா நெனைச்சிட்டே இருந்தே அந்து உட்ருச்சு ஏ எப்பிடின்னா நா வந்து போவே மாட்டேன்ட்டே எனக் கு பயமா இருந்துது அப்புறோ அவங்க வந்து ஆ ஏ டு கிளியர் அப்டின்னு ஒரு தள்ளு செம ஜெர்க்கு அட்வென்ச்சரா இருந்துச்சு
எனக் என்ன தெரியுமா சார் என்னோட லைஃப் டைம் பக்கெட் லிஸ்ட் என்னதெரியுமா இந்த ஹெலிகாப்டர்ல கூட்டுபோவாங்க செரியா கூட்டுபோயி
ள்ளி வுடுவாங்க
தள்ளி எல்லா வுட மாட்டாங்கடி மேல அதாவது அந்த ஃளைட் எல்லாஇருக்குல்ல அந்த கிளவுடு கிளவுட்ஸ்கெல்லா மேல
அ ஆ
அந்த அளவுக் போய் நீப்பாட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹெலிகாப்
கிளவுட்ஸுக்கு மேலயா அவங்களுக் எப்பட்ர்ரீ
அங்க போய் நிப்பாட்டிர்வாங்க ஹெலி
யாரு ஓட்டுவா க்ளௌட்ஸ்க்கு மேல
டி அங்கதா நார்மலா அந்த ஹைட்ல தாண்டி இது ஹெலிகாப்ட்ரு ஏரோப்பிளைன்ல பறக்கூ
அப்படியா கிளவுட்ஸுக்கு மேல பொயிட்டுருக்குமா
ஆம்மா கிளவுட்ஸு்குள்ளலா போகு ஏரோப்ளேன்னு
இது எனக் தெரி
என்னது
யார் நாளையு தொட அத ஏ யார்நாளையு தொடமுடியு ஓ
டே கிளவுட்ஸ் அப்டின்றது என்ன தெரியுமா அது வந்து ஒரு வாட்டர் டராப்லெட்ஸ் ஆக்கு அது தொடவல்லா முடியாது
அப்புடியா
ஆனா அந்த கிளவுட்லல்ல பட்ட நம்ம உடம்பெல்லா எரியுமாம்ம எரிஞ்சு ரொம்ப வலி க்க ஆரம்பிக்குமாமா ஏன்னா அது ஃபுல்லாமே தண்ணி தண்ணியா ட்ராப்லெட் ட்ராப்லெட் லெட்டா இருக்குமாம்மா அதெல்லா ஃபிரீஸ்ஆயி இருக்கு அந்த எடத்துல டக்குன்னு ப்ப ஐஸ்கட்டி நம்ம தூக் கைக்காலெல்லா போட்டா எப்டி இருக்கூ
அத்தா
அந்த மார் இருக்குமாம்மா ஆ அந்த மார் இருக்குமாம்மா அப்போ அந்த மாரி ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்ல போய் அந்த எட்த்துல நின்னுட்டு அந்த எட்த்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கர்ட்டா கை எடுத்துருவாங்க எடுத்தோன்னே அப்டியே வானத்துல அப்டீ பறப்பாங்க அப்டியே கீழே லாண்டாகும்போது அந்த மேல அதுஎன்னது
அதிசயம் என்னவென்றொ அந்த பாட்டு போட்டுருவே
அந்த அந்த மாரி பறகக்கணுன்னு ரொம்ப ஆசடி எனக்கு அங்கருந்து மேல அப்புடியோ அ அப்டி உளுகுனுக் கீழ அப்டி உள்
போயிட்ல்லா போயிட்ல்லா உம்
நல்ல ஒரு கடி கொஞ்சொ நேரொ அதாவ்து அந்த மேல இருக்கிற வரைக்கு கொஞ்சொ வதந்துட் துருப்போ அதுக்கப்பற சூப்பரா இருக்கூண்டி அதுக்கப்பற இந்த ரோலர்கோஸ்தரு அதுலல்லா போணு டக்குன் கீழ உழுக ரோலர்கோஸ் சேர் பெரிய ராட்டினொ அதுலல்லா போனொ ஏ உள்ளண்டுக்குள்ளல்லா பயமாக இருக்கணு அந்த மார்ருக்கணு வயித்தெல்லா கலக்கிவுடுணு
ஓ ஓ
அந்த மாரி ஏதா போனு டீ எனக்இருடி செகண்ட் கால் வருது உனக் கூப்பிட்றே டீ ஹலோ டி ஹலோ ஏ டி எனக்கு செகண்ட் கால் வருது
ஆ